ஹலோ
ஹலோ என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க சாப்டீங்ளா
ம் நல்லாருக்கங்க சாப்ட்டாச்சு வீட்டு வேலையெல்லா முடிஞ்ச்சு கொழந்தைக எல்லா ஸ்கூலுக்கு போயாச்சு எங்க கொழந்தைக ஸ்கூலுக்குப் போயாச்சா
ஆ ஸ்கூலுக்கு போய்ட்டாங்க பாப்பா ஒண்ணு தூங்கிட்ருக்கா தம்பியு ஸ்கூலுக்கு போய்ட்டா நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க வீட்ல
நானு இப்பதாங்க வேலயெல்லா முடிச்ச வேல முடிச்சுட்டு இனி என்னோட கொழந்தைகள் ரெண்டுருக்குள்ள மாடுங்க அதப் பாக்க போறே காலலயே தீவனம் போட்டாச்சு மருடி பாக்க போற
அப்படிங்ளா உங்க வீட்ல மாடெல்லா இருக்குங்ளா
ஆமாங்க ஏ ரெண்டு கு நாலு கொழந்தைங்க மொத்த எனக்கு அது எனக்கு கொழந்த மாரிதா அவ்ளோ செல்லமா வளத்திட்ருக்கோ
சேரிங் சேரிங்க அப்போ ஒங்களுக்கு பாலுக்குல்லாம் பிரச்சனயே இல்ல வீட்லருந்தே பால் எடுத்துக்குவீங்க
ஆமாங்க வீட்டு பாலையே தானுங்க பால் எடுத்து வைக்கிறது பால் நானே கறந்துக்குவங்க சோ பால்காருகிட்ட ஊத்த மாட்டோ சொசைட்ல கொண்டே ஊத்திட்டு வந்துருவங்க ரெண்டு மாடுதா அளவா வச்சிருக்கோ நாட்டு மாடுதாங்க அளவாதா கறக்கு அதனால நானே பால் கறந்துக்குவங்க அதனால பிரச்சன இல்லியேனு பாருங்க்ளே வீட்டுக் தேவையானத எடுத்து வச்சிட்டு மீதி கொண்டு சொசைட்ல ஊத் திட்டு வந்துருவங்க கூட்டுறவு இதுல
அப்டிங்க்ளா எங்களுக்கு எங்கிங்க இங்கெல்லா பக்கத்துல பாலி பால் விக்கிறவங்களா இல்லிங்க நாங்க போய் கடையிலதா பால் வாங்கிட்டு வந்து டீ வப்போ கொழந்தைக்கு அதா குடுப்போ இந்தப் பெரியவங்க்ளா சொல்வாங்க கட பால விட மாட்டுப்பால் ரொம்ப நல்லது கொழந்தைங்களுக்லா குடுத் தா ரொம்ப நல்லதும்பாங்க இங்க எங்கிங்க மாடல்லா இருக்கு நாங்களு போய் சொசைட்டி தேடிக்கண்டுப்புடிச்சு வாங்கிட்டு வரணுங்க
ஓ மாட்டுப்பால் கடைக்கிறது இல்லியா ஒங்களுக்கு பேக்கெட் பாலா கொழந்தைக்கு குடுக்றீங்க
ஆமாங்க பாப்பாக்கிப்பெல்லா பேக்கெட் பால்தா குடுக்குறங்க மாட்டுப்பால்லா இங்க கெடைக்காதுங்க மாட்டுப் பால்லா வேணும்னா ர வ ரொம்ப தேடி அலையணுங்க மாட்டுப்பாலுக்லா இங்க
ங்க பேக்கெட் பால குடுக்க கூடாதுங்க எப்ப ஒங்க்ளுக்கு தயாரிச்சு வரதோ ஆ டேட் போட்ருக்காங்க ஆனா நம்மளுக்கு உடனாவா கடைக்கிது டேட் ஆகி வரைக்கே ஒரு நாள் ஆகு அது தயிருங்கூட ஓகேங்க பால் வந்து நீங்க பேக்கெட் பாலு குடுக்காதீங்க எப்டியாது கஷ்டப்பட்டாது வாங்கி பால் மாட்டு பாலு டைரட்டா வாங்கி குடுங்க கொழந்தைக்கி
ஆ நானு அதாங்க ட்ரைப் பண்ற மொதல்ல இங்க ஒரு அம்மா இருந்தாங்க ரெண்டு மாடு வச்சிருந்தா ங்க அவங்க மொவங்க தெனமு வந்து பால் ஊத்துவாங்க இப்பறோ அவங்க மாடு வித்துட்டு அவங்க ஊருக்கே போய் ட்டாங்களா அதனாலப் இப்ப மாட்டுப்பாலுக் கொஞ்சோ கஷ்டமாயிருச்சுங்க
ஓ அப்டிங்ளா நாங்க பால வந்துங்க த தயிராக்குவங்க இது வ தயிர் பண்ணுவே தயிர் எடுத்து வச்சு வெண்ண வெண்ண கேக்றவங்களுக்கு வெண்ண குடுப்ப அத உருக்கி நெய் கேக்றவங்களுக்கு நெய்யு சேல் பண்றங்க நானு நீங்க ஊருக்கு வரும்போது சொல்லுங்க நை நாய் நெய் குடுக்குற ஒங்க்ளுக்கு
ஆ சேரிங்க நா வரும்போது சொல்றங்க கொண்டு வந்து குடுங்க அப்றோ இந்த மாடுலா கன்னு போடுச்னா சீம்பால் வருங்க அது குடுக்குறீங்க்ளா எனக்கு
ஆ குடுக்குறங்க இப்பங் கூட ஒரு மாடு செனையாதா இருக்குதுங்க நா உங்க்ளுக்கு ம் கண்ணு போட்டோனையு அதுக்கு முந்துன்னாளே சொல்லிறேங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி நீங்க சொல்லிறே நீங்க ஊருக்கு வந்தீங்க்ன்னா வாங்க வந்து வாங்கிட்டு போங்க ரெண் ஆ என்னனா கண்டிப்பா உங்க்ளுக்கே குடுக்குறே ஏனா ரெண்டு மூணு பேர் கேட்ரு க்காங்க நா அவங்களுக்குல்லா தர்ல உங்களுக்கே தந்தர்றே
ஆ சேரிங்க எனக்கு ரொம்ப புடிக்குங்க மொதல சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்பா வீட்ல மாடு வச்சிருப் பாருங்ளா அப்புறோ சே மாடுல்லா கன்னு போடுச்சின்னா எங்க அப்பா வந்து சீம்பால் எடுத்து செஞ்சு குடுப்பாருங்க சூப் பரா இருக்கு இப்ப இங்க வீதியில வித்துட்டு வராங்க பாருங்கல அது வாயிலே வக்க முடியாதுங்க சாப்பிடவே முடியாது
ஆமாங்க நானு என் கொழந்தைகளுக்கு ரொம்ப புடிக்கு நாங்க ரெண்டு நாள் வெச்சு சாப்பிடுவோங்க இந்த பஸ்ட் நாள் இருக்குல்லங்க கேக்கு மாரி வருமுல்லங்க அதரத்தா கொழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாலுல நெறைய கால்சியம் சத்து புரோட்டீன் சத்து இருக்குது ஆனா அந்த சீம்பு பாலுங்கும்போது அத விட அதிகமா அதுல கெடைக்குதுங்க
அப்டிங்களா இத்தன விஷியோ இருக்குங்க்ளா சேரி சேரி ஆமாங்க நானு பாப்பாவுக்கு பால் குடுக்ணுன்னு ட்ரை பண்ணறங்க ஆனா இங்கெல்லா கெடைக்க மாட்டுது பரவால்லிங்க நீங்களா பாப்பாக்கு நல்லா நல்ல பாலா குடுத்து சத்தல்லா இருக்கு பாப்பாக்கு இல்லைங்க்ளா
ஆமாங்க அவங்ளுக்கு எங்க வீட்ல மாடு இல்லாதப்பமு பக்கத்து ரிலேஷன் வீட்ல எல்லா மாடு கண்னு போட்டுச்சுன்னா எங்ளுக் கொண்டு பால் கொண்டுந்து குடுத்துருவாங்க நாங்க நறைய சாப்ட்ருக்கோ எங்க வீட்டு்கார மட்டு சாப்பட மாட்டாரு அவரு புடிக்காது எனக்கு எங்க அம்மாக்கு தங்கச்சிக்கு எல்லாத்துக்கு கொழந்தைகளுக்லா ரொம்போ புடிக்கு நல்லா சாப்டுவோ
அப்பிடிங்ளா எங்க வீட்ல எல்லாத்துமே ரொம்ப புடிக்குங்க அதாவது ரொம்ப விரும்பி விரும்பி சாப்டுவாங்க இங்க கொண்டு வர்றாங்க ஒரு கப் முப்பது ரூவான் கொண்டு இருப்பாங்க அதுல ஃபுல்லா பால் பவுட்ரு கலந்து கொண்டு வருவாங்க சாப்படவே முடியாது நல்லாவே இருக்காதுங் நீங்க எப்டிங்க அதுல பா சீம்பால் மட்டு செஞ்சு சாப் இல்ல பால்ல இந்த வெண்ணெய் எடுக்கறது தயிர் எடுக்கறது இந்த மார்லா பண்ணுவீங்ளா
இல்லைங்ணா நா வந்து பாலு இப்ப நம்மளுக்கு வீட்டுக்கு தேவப்படுங்லியே அப்புற பக்கத்துல எல்லா கே ட்டாங்னா தயிரு கேபாங்க நா வந்து ஒரு ஒரு குத்து மதிப்பு ஒரு இருவத்தஞ்சு லிட்டர் அந்த மார் பால் கெடச்சிச்சின்னா ஒரு பத்து பதினஞ்சு லிட்டரு இருவது லிட்டர் பக்கமாவே குடுத் துருவங்க கொண்டி ஊத்திட்டு வந்துருவே மீதி அஞ்சு லிட்ரு பக்கத்துல இருக்கிறவங்களா பால் வாங்குவாங்க கொஞ்சோ பால் வந்துட்டு ரெகுலரா வாங்கிவாங்க ஏன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணாம குடுத்தா கொஞ்ச ஜாஸ்தி வெலைங்க தண்ணி கலந்து குடுத்தா கம்மி வெல தண்ணி மிக்ஸ் பண்ணாமே வந்து வாங்கி வாங்க அதுல கொஞ்ச நம்ளுக் அங்க ஊத்துறத விட நம்ளுக்கு அதிக அமௌண்ட்டு கெடைக்கு அப்போ நா என்ன பண்ணுவேன்னா அப்டி அவங்களுக் கொஞ்ச குடுத்துருவே மீதி இருக்கிறத வந்து தயிரு கேட்பாங்க நறைய பேரு தயிரு ஆக்கி தயிர குடுத்துட்டுங்க அவுங்ளுக்கு அந்த வெண்ணெய் எடுத்து வச்சிருவேங்க சிலிப்பி எடுத்து வச்சி அது இதுல ஃபிரிஜில வச்சுட்டு அத நெய்யாக்கி நெய்யு வித்துருவங்க அதுல நல்லா காசு தாங்க எனக்கு
பரவாயில்லைங்க இப்ப பரவாயில்லைங்ளே பால்னால நம்ளுக் எவ்ளோ யூஸ் இருக்குன் பாத்தீங்ளா இங்கெல்லா அப்டி இல்லைங்க ஒரு பால் பாக்கெட் கால் லிட்ரு பால் பாக்கெட் இருபது ரூவான்னு விக்கிறாங்கங்க
அப்புறங்க நானு௱சின்ன சின்ன கொழந்தைகள்லா இருப்பாங்கள பக்கத்துல அவங்களுக்கு பொறந்த கொழந்தைக்கெல்லா பால் பத்தலேன் சொன்னாங்னா அவங்களுக்லா ஃப்ரீயாவே குடுத்துருவங்க காசு வாங்க மாட்டே
சூப்பருங்க சூப்பர் சூப்பர் நல்லா இருக்குங்க நீங்க சொன்னது பாத்தீங்ளா உங்ளுக்கு எவ்ளோ ஒரு நல்ல மனசு எவ்ளோ குடுக்குறீங்க அப்புறங்க இந்த பால்ல பா
ஏன்னா அந்த அந்த கொழந்தைக்கி அவங்க அம்மாட்ட பால் இல்லாத போ அது வசதி கம்மியா இருப்பாங்களங்க அவுங்களா அவங்கள பாத்தா பாவமா இருக்கு பக்கத்துல நறையா இருக்காங்க ஏழை ஏழையா இருப்பாங்களங்க அவங்க செரி அந்த ஒரு நம்ம பால் குடுக்கறதுனால என்னங்க ஆய போறோ அ கொறஞ்சா போ போறோ அப்டின் சொல்லி குடுத்துருவே அவங்க கொஞ்ச நாளைக் வாங்குவாங்க கொழந்த பெருசானதுக்கு அப்றோ வேண்டான்ட்ருவாங்க
அப்டிங்ளா ஆமாங்க இங்க எங்க அக்காக்கு எங்க அக்காக்கு இப்பதா கொழந்த பிறந்தருக்குங்ளா அந்த பாப்பாக்கு பால் இல்லைங்க பால் இல்லாம அவுங்க கடப்பால் தாங்க வாங்கி குடுக்குறாங்க மாட்டு பால் இல்லாம அத குடிச்சிங்க பாப்பாக் சளி புடிச்சி ஒரு மாரி மூச்சு வாங்க ஆரம்பிச்ட்டாங்க
ஆமாங்க அது நீங்க சொன்னது கரெக்ட்டு தா பாலோ அதாவது மாட்டு பால் குடிச்சாங் கூட எது ஆகாதுங்க கொழந்தைகளுக் பால் பவுடர் எல்லா குடுத்தாங்கன் வச்சுக்ங்க எங்க ரிலேஷன் சொந்தக்காரங்க ஒருத்தங்களுக்கு அப்டிதாங்க கொழந்தைக்கி அவங்க கொழந்தைக்கு அம்மா கிட்ட பால் இல்லைன் சொல்லி பால் பவுடர் குடுத்தாங்க பால் பவுட்ரு குடுத்து அந்த கொழந்தைக்கு வைத்தால போயி ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆயிருன்சுங்க ரொம்ப கஷ்டோ அப்புற அவுங்க அதுக்கு வேண்டியே ஒரு மாடு வாங்னாங்க அந்த கொழந்தைக்கு வேண்டியே மாடு வாங்கி மா த்தப்பால் எடுத்து அந்த கொழந்தைக் குடுத்து அந்த கொழந்த இப்ப நல்லாருக்கு
நம் புளி அப்டிங்ளா என்னதா இருந்தாலும் நம்ம நம்ம குடுக்கற பால் மாரி இருக்காது இல்லைங்ளா இந் இந்த கடப்பால்லா வாய்ங் குடுக் கூடாது அப்புறம் இந்த பவுட்ரு பால்லா குடுக் கூடாதுங்க இப்ப அந்த கொழந்த நல்லா இருக்குங்க அப்புறம் பெருசாக பெருசாக அந்த புள்ளைக்கு சத்தி இல்லாம போய் போயிரும் இல்லைங்ளா
ஆமாங்க ஃபர்ஸ்ட்டு குடுத்து தப்பு பண்ணிட்டேங்க ரொம்ப அது கொழந்தைய இதாயிடுச்சு அப்புறம் இந்த நம்ம பால் டெய்லி கொழந்தைங்க வந்து டெய்லி பால் குடிக்கணுங்க அதுல கால்சியம் சத் து இருக்கறனால நெறைய எலும்புக்கு எலும்பெல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் கொஞ்சம் உட நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போனோம்னாலுமே நம்ம ஒடம்பு வீக்கா இருந்தா டெய்லி ஒரு டம்பளர் பால் குடிங்க ஆ அப்பதா கை கால் வலி வராது மூட்டுவலி வராதுன் சொல்லுவாங்க பால் எவ்வளவோ சத் து இருக்குங்க இந்த மாடு ஒண்ணுனால பால் எடுத்து பால்லந்து எத்தன பொருள் அப்ப நா ஸ்வீட் செய்வங்க பால்கோவா செய்வ நெறைய செஞ்சிருக்கே ஆ ஃபங்க்ஷன் எல்லா வந்துச்சுன்னா நாங்க நெறையா செஞ்சு சேல் பண்ணுவோங்க பால்கோவா
அப்டிங்ளா சேரிங்க அடுத்த வாரம் எனக் இப்ப பர்த்டே வருதுங்க அப்ப பால்கோவா செஞ்சு குடுக்குறீங்ளா எனக்கும்
ஓ எவ்ளோ வேணு சொல்லுங்க தாராளமா செஞ்சு தர நா சூப்பரா செய்வேங்க நல்லாருக்கும்
செய்ங்க
உங்களுக்கு எவ்ளோ வேணும் சொல்லுங்க நா செஞ்சு தர நாங்க ஃப்ரெஷ்ஷா பால் எடுத்து செய்வ அப்புறம் இந்த ஆ இதெல்லா அ இதுக்கு சப்பாத்திக் குருமா செய்வாங்களங்க பன்னீர் பட்டர் மசாலா அது உங்க தெரியுமா
ஆ அது செஞ்சது இல்லீங்கா ஆ பன்னீர் எப்படிங்க செய்யறது எனக்கு பன்னீர் செய்ய தெரியாதே
பன்னீர் வந்துங்க பாலாடை இருக்குங்க பால நல்லா கொதிக்கி வச்சுங்க கொதிக்க வச்சு நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் கொதிக்கும் போது எலுமிச்சம் பழம் இருக்குலங்க எலுமிச்ச பழத்த சார பிழிஞ்சு விட்டோம்னா திரித்திரியாகும் இல்லங்க திரித்திரியா ஆனதுக்கு அப் அப்புறோ ஒரு வெள்ள துணில போட்டு நீங்க நல்லா டைட்டா கட்டி வெஷ்ட்டீங்ன்னா கொஞ்சோ நேரோ வெச்சுருந்தீங்க தண்ணிக்குள்ள போட்டு வெச்சுரணு போட்டு வச்சு அது அப்டியே அ கட்டி மாரி ஆயிருங்க நா வந்து ஃபிரிட்ஜில வெக்காம சொல்ற ஓ கொஞ்ச நேர் வச்சிருந்தீங்ன்னா அப்ப அத எடுத் த்தீங்ன்னா கட்டி மாரி இருக்கும் அது கட் பண்ணி அப்டியே டேரெக்டா செய்லா ஃப்ரிட்ஜ்ஜி யூஸ் பண்ணாம இன்ஸ்டண்டா சீக்கிரமா செய்யணும்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல எதுமே யூஸ் பண்ணாம கடையில வாங்காம செய்றோம்னா இந்த மாரி செஞ்சுக்கலாங்க அடிக்கொருக்கா செய்வங்க அதுவே கொழந்தைகளுக்கு ரொம்ப புடிக்கும்
ஓ அப்படிங்ளா சேரி சேரி எங்க வீட்டு்காருக்கும் ரொம்ப புடிக்குங்ளா பன்னீரு இந்த சப்பாத்தில்லா செஞ்சா அவரு வந்து செஞ்சி தா சொல்லி கேட்டுட்டே இருப்பாரு எனக்கு வேற செய்ய தெரியாதுங்ளா அதனால நானும் செய்ய மாட்டேங்க நீங்க இப்ப சொன்னீங்கல்ல நா கண்டிப்பா நாளைக் செய்றங்
செர் நீங்க வீட்டுக்கு வரும்போது வாங்க நீங்க பா நா உங்ளுக்கு மாடு கன்னு போடும் போது சொல்றங்க அப்ப வாங்க நெய் இருக்கு இப்ப உருக்கி வெச்சிருக்க நெய் எடுத்துட்டு போயி நெய் எடுத்துட்டு போங்க சீம்பாலு கொண்டு போங்க அப்பறங்க நானு வெண்ண இருக்குங்க முறுக்கு சுடுறக்கல்லா அதிகமா வெண்ண கேப்பாங்க ஒரு பேக்கரி பக்கத்துல இருக்கு வெண்ணய் எடுத்து வப்பங்க வெண்ணெய் சேல் பண்ணுவே நீங்க வேணா மாடு ரெண்டு வாங்கி பாருங்ளே நா இந்த மாரிலா சேல் பண்ணா நல்லா காஸ் கெடைக்குமுலங்க
ஆமாங்க ஆமாங்க நீங்க சொல்றது உண்மதா நா வேணா ட்ரை பண்ணி பாக்குறேங்க பாப்பா கொஞ்சோ பெருசாகட்டு அதுக்கப்பறோ இதல்லா பண்லாங்க இப்ப தனியா இருக்கன்லங்க இது இத்தனையு செய்ய முடியாது பாப்பா பெருசானதுக்கு அப்பறோ செய்யறங்க
அ சரி சரிங்க மாடுகள வந்து நம்ம நல்லா பாத்துக்குர்னு நம்ம எவ்ளோ தீவனோ குடுக்கறமோ அந்த அளவுக்கு அது பால் குடுக் குங்க நா பச்சப் புல்லா வீட்லயே வச்சுருக்கே தோட்டத்துல வச்சுருக்கே வைக்கோல்லல்லா வாங்கி வச்சுருக்கே அத நானே போட்டு நானே நல்லா மெயின்டென் பண்ணிக்குவங்க
சேரிங் சேரிங் சேரிங்க நா ஊருக்கு வந்தா சொல்றே எனக் நெய்யும்மு சீம்பாலும் குடுங்க
அ குடுக்குறங்க ம் சேரிங்க நானு உங்களுக் க்கு அப்ற கால் பண்ட்டுங்ளா கொஞ்ச வேலை இருக்கு
அ சேரிங் கால் பண்ணுங்க அப்ற கால் பண்ணுங்க